ப்ரோ கேக்குதா ப்ரோ ம் சொல்லு ப்ரோ ஹலோ
ஆ கேக்குதா
ஆ என்ன என்ன ப்ரோ பண்றீங்க
ஒண்ணு இல்ல ப்ரோ ஒக்காந்து இந்த இன்னக்கி ஃபுட் பால் மேட்ச் யாருதுன்னு பாத்துட்டுருந்தே பாக் ஃபுட் பால் மேட்ச் பாக்குறீங்களா
இல்ல ப்ரோ எங்க ப்ரோ அது நைட்ல நடக்குது தூக்கோ போயிர்து ப்ரோ
ஏ நா நைட் ஷிப்ட்லதான இருக்கே ஆமா அதனால பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அதுவு இந்த பிரீமியம தேட்றதுக் ல்லா போது போதுன்னு ஆயருச்சி அதுக்கு எழுநூறு ரூபாய் அவே கட்டுறதுன்னு அதுக்கு தகுந்த மாரி இந்த சைட்ஸ் இருக்குல்ல ஆன்லைன்ல அதெல்லா
பிரீமியம் போட்டு வச்சிருக்கீங்களா
இல்ல இல்ல அதுக்கு ஏழுநூறு அறுநூறு கேக்குறாங்கன்னு நா போடல நாம்ம நெட்ஃப்லிக்ஸ்ல போட்டுக்கிறோ அது யூஸ் பண்றோ அது அவ்ளோதா இதுக்கெல்லா உக்காந்து போடல ஏனா எல்லாத் மேட்சு நா பாக்க மாட்டே நல்லா அந்த பெரிய அர்ஜென்டினாவு அந்த போர்ச்சுகல்
ம் ம் புரியுது புரியுது ம் இப்போ நீங்க எந்த எந் இப்ப எந்த டீம் பேரமா வெளாடுது
பயங்கரம்னா அஜா இன்னைக்கு அர்ஜென்டினா விளையாடுது இன்னைக்கா இன்னிக்கு ரொனால்டோ ஒரு கோல்லு அதா ரொனால்டோ போர்ச்சுகலோ ஒரு மேட்ச் நடந்துச்சு இன்னைக்கு அது பயங்கரமா இருந்துச்சு ரொம்ப களோஸ் கேமா போகும் அதா போர்ச்சுகல் தா ரொனால்டோ வந் இது ஃபர்ஸ்டு ஹ ஃபஸ்டாப்ல செக் கேண்டாப்ல வந்து கோல் போட்டு அவரு சப்ஸ்டியூட் ஆயிட்ட புரியல
செமி செமிலா
செமீனா மெசியா
செமிஃபைனல் செமிஃபைனல்
அது தெர்ல ப்ரோ உன்னு இப்பதா ரவுண்ட் சிக்ஸ்ஸே நடக்குது அது ஏகப்பட்ட ரவுண்ட்ஸ் நடக் கு இந்த ரவுண்ட் ஒன் அந்த மொத்த குரூப் ஏ குரூப் பீம்மு அது ஏகப்பட்ட குரூப்பு அத் நடக்கு அதுல வந்து ஒன்னொருத்தவங்க யாரு வின்னாவுங்களு அவங்கதா பைனல்ஸ்க்கு வருவாங் ஒரு இருபது இருவத்தி மூணு நாளு டுவென்டி டேஸ் இந்த மந்த்து எண்டு வரைக்கு நடக்க இருக்கு
பைனல் எப்ப தெரியுமா
ஆஹா அது தெரியல ப்ரோ
ஹலோ
ஆ இல்ல
ஆமா சும்மா பாக்குறீங்க அதா நீங்க வேல செய்யறப்போ வெறுப்
ஆமா டைம் பாஸ் ஆகு பாப்போ
ம்
நல்லாருக்கு பாக்க இப்ப மூவி பாக்குறோல்ல மூவி அனிமே இல்ல பாப்போனா ம்ச் அதனால ஆனிமே வந்து நான் வந்து புட்பால் ஆனிமேந்ஸ் போர்ட்ஸ் அனிமியால்லா பாபே இப்ப ரியலிஸ்டிக்கா அது எப்படி இருக்கும்ன்னு பாக்கலான்னு பாப்பே அது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு ஆனா என்ன வந்து ரொம்ப அடிச்சுப்பாங்க கோல்லு அடிச் ச்சுப்பங்கன்னா தள்ளி உற்றது அவன புஷ் பண்றது ஏகப்பட்டது நடக்கு ஏ அந்த எல்லோ கார்டு வாங்குறது அதிகமா வாங்குவோ ஒரு கேம் இல்லாம எல்லோ எல்லோ கார்டு வாங்குவாங்க ம்ச் மேக்சிமோ ரெட்டுக ரெட் கார்டுக்கே போயிடுவாங்க
அப்டியா
ஆமா இப்ப நல்லா ஓடிட்டு அவன் டேக்கிள் பண்ட்டு வந்துட்ருப்பா டேக்கிள் பண்ட்டு வந்துட் டே இருப்பா ஒருத்தவ வருவா அவன புஷ் பண்ணி அவனையு புஷ் பண்ண டிஃபண்ட் பண்றதுக்கு பண்ணலா தொட்டு பண்றதுல்லா அவனை தள்ளி உடுவாங்க பாருங்க அதெல்லா நடக்கும் இன்ஜுரிஸ் நெறைய நடக்கும்
ஆமா ஆமா ஆ புட்பால் வந்து சரியான ஸ்போர்ட்ஸ்ஸு ப்ரோ
ஆமா என்னாடா இப்படி வெளாடுறாங்கன்னு தோணு ஆனா என்ன கிரௌண்ட்டு வந்து நா ஆமா கிரௌண்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால பிரச்சன இல்ல அடி பெருசா எதுவும் படாது ஒழ் ஒழுங்கா எதோ ஒன்னு இந்தஸ்க் என்னா சொல்லுவாங்க சுளுக்கு மாரி மட் ஆகு சுளுக்கு புடிச்சக்கிற மட்டு மத்தபடி எது பெரிய ஆகா
ஸ்டூல் எல்லா எட்டி ஒதைப்பாணூங்க பாருங்க அதெல்லா கொடும ப்ரோ
ஃபுல்லா அந்த ஹெ ஹேட்டுல டேக்கிள் பண்ணுவாங்க கிளியர் பண்றதெல்லா கோலி வந்து அங்க போ அந்த பக்கோ கிளியர் ஆயிடு அ அந்த டி சொல்லுவாங்கல்ல டி தாண்டி போயிடு அந்த கோலி வந்து வந்து கிளியர் பண்ணுவாரு அவர் கிளியர் வந்து மேல ஏன்னா அவர் கீழ அடிச்சா எல்லாரு யாரோனு இது பண்ணிருவாங்க இல்லியா அதல ஸ்டீல் பண்ணிடுவாங்க அதனால நல்லா அழகா தூக்கி விடுவாரு ஆப்பனன்ட்க்கு பக்கத்துல போயிடு அவங்க தலையில டேக்கிள் பண்ணி ஆ இது பண்ணு கில் பண்ணுவா பால செம்மையா பண்ணுவாங்க ஆனா ஆனா அதா நல்லாதா போயிட்டு இருக்கு ஏன்னடா திடீர்னு பாத்தா அடிக்கிற மாரி பாலு அதிகமா வெளிய போகு இந்த பெரிய பெரிய கேம்லல்லா வில் ஐ மீன் எப்டி தெரியுமா நல்ல பெரிய கேமு ஓரளவுக்கு ஆ ஓஹா நல்ல பெரிய கேம் ஐ மீன் நெறைய பெரிய டீமு ஒரு ஓரளவுக்கு ஆவரேஜ் டீமு வெளாட்றப்ப ஆவரேஜ் டீம் வந்து ரொம்ப சொதப்புவாங்க ஏன்னா கோல் அட்லீஸ்ட் கோல் அடிக்கலன்னா கூட அவங்கள டிஃப் அடிக்க கூட அடிக்க வைக்காம பண்ணனு சீரோ சீரோவா ஆக்கணு அப்டின்றதுக்காக ஏகபட்ட மிஸ்டேக் பண்ணுவாங்க ஏகப்பட்ட ஃபவுல் பண்ணுவாங்க
ஆ ஆ ஆனா ஆப்போனண்ட் டீம் வந்து கோல் அஷ்டு போயினே இருப்பானங்க
ஆ அ அதுலதா இங்க ஒரு பிரச்சன என்னன்னா நம்மளுக்கு இது வந்து ஓவர் டைம் பத்தில்லா தெரியாது ஓவர் டைம் வந்து எது அதிமா எவ்ளோ நேரோ இருக்குன்னு நைன்டி மினிட்ஸ் வந்து ஃபாட்டி ஈச் ஆஃப் ரெண்டு ஆஃப் இருக்கு ஒரு ஆஃப் வந்து பார்டி ஃபை பார்டி ஃபை பார்டி ஃபை ஃபஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷோ வரு நாற்பத்தஞ்சு நிமிஷோ வரைக்கு எந்த கோலு வராது மேக்சிமம் ஒரு ஒருத்தர் போட்டுருவாங்க சில டீம் வந்து ஒரு கோல்ல இருப்பாங்க ஆனா நாற்பத்தஞ்சு முடிச்சு ஒரு மூணு நிமிஷோ நாலு நிமிஷோ குடுப்பாங்க பாத்தியா ஓவர் டைமு அதுல ஒரு கோலு வந்துரு
ஆ
அது கூட பிரச்சன இல்ல நைன்டி மினிட்ஸ் கேம்ல கோலே இருக்காது சுத்தமா இருக்காது அந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் எக்ஸ்ட்ரா குடுக்கற மினிட்ல வரு இல்லியா சில கேம்ல ரீசெண்டா நேத்தோ ஆ நேத் முன்னா நேத்து அந்த மேட்சல ஒரு டீம் வந்து ஆ அதா நல்ல பெரிய டீமு
ஆ
பட் ஆனா ஆப்போனன்ட் டீம் வந்து ஃபஸ்ட் ப ஆறு நிமுஷத்துலே வந்து ஒரு கோல் வந்துடுச்சு அவங்க கோலே போட மாட்டாங்க அப்டின்னு நெனச்சிட்டு இருந்தோ ஆனா ஆப்போனட் வந்து ஒரு எப்டி சொல்ல புளூக் லக்னு வெச்சுக்கோங்க லக் பேஸ் ல கோலி வந்து கரெக்டா அந்த இது கவர் பண்ல கோ அவனோட இத நெட்ட ஒரு கோல் போயிடுச்சு அவங்க தா இப்ப வினிங்ல இருந்தாங்க ஃபஸ்ட் ஆறு நிமுஷத்துலே மாறிடு ச்சு ஆப்போனன்ட்க்கு அது அதுக்கப்மா அது வந்து அவுங்ளுக்கு பிரஷர் ஆகுல்ல ஒரு டீம் வந்து எதோ கிரிக்கெட்ல எப்டியோ அப்சட் ஆயிடுவாங்க அப்போ வந்து நல்லா இருக்க பிளேயர் பண்ற டீம் வந்து ரொம்ப சொதப்புச்சு நைன்ட்டீன் மினிட்ஸ் வரைக்கு கோலே இல்ல நைன்ட்டி மினிட்ஸ்னா எயிட்டி செகண்ட் மினிட் அத இரா செகண்ட்டு ஆஃப் இல்ல அ ஏ எண்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு கோல் வந்ச்சு ரெண்டுமே ஈக்வல் ஆயிடுச்சு பட் ஆனா வந்து இது வந்து டீம் டூ குவாலிஃபை மேட்ச் இது யார ஒருத்தர் ஜெய்க்கனு
ஆ ஆ
கண்டிப்பா யாரோ ஒருத்தர் ஜெயிச்சே ஆகணு அப்ப அப்ப என்னாச்சுனா நைன்டி மினிட்ஸ் வரைக்கு அடுத்த கோல் யாரு வர்ல அவங்களு பண்றாங்க கார்னர் போது இது போது எல்லா போது ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க ஆனா நைன்ட்டி மினிட்ஸ் வந்து அடுத்த ஒரு ஆறு நிமிஷமா ஆ ஒரு கால் மந்நேரம் வந்ச்சு ஏனா இந்த மேட்ச் ச்சந்து குவலிபைக்காக கால் மண்நேரோ குடுத்த ஆ ஆறு நிம்ஷோ குடுத்தாங்க ஃபர்ஸ்ட் எப்பமே வந்து கால் மண் ஆறு நிம்ஷோ
நூறு நிமிஸ்த்துக்குள்ள முடிபாங்க ப்ரோ ஆ
ஆஹா மொத்தோ ஆஃப் டைம் ஓவர் டைம் வந்து முப்பது நிம்ஷோ வரையு போகு
ஆ ஆ ஓகே ஓகே புரிது புரிது
ஆ ஃபர்ஸ்ட் ஆறு நிம்ஷ்ந்தா எல்லா மேச்சுக்கு வந்து ஒரு இது இந்த ஆறு நிமிஷத்ல கோல் வரவே இல்ல எல்லாமே ஈக்வல் இருந்ச்சு டிரால இருந்ச்சு அடுத்த ஒரு இருவத் நாலு நிம்ஷோ குடுத்தாங்க மொத்தோ டோட்டலா ஆகு ஆஃப்னவர் அப்டினா ஒன் டுவெண்டி மினிட்ஸ் டோட்டலா அதுலிமே கோல் வர்ல ப்ரோ அதுலியுமே கோல் வர்ல பெனால்டிக்கு போச்சு
அ அ அதுக்கு முன்னாடி வெச்சிருக்லாமே பெனால்டி அதுக்கு முன்னாடியே பெனால்டி வெச்
ஆ இதா இதா ஆர்டர் இதா ஆர்டர் ஐ மீன் டைரக்டா பெனால்ட்டி எல்லா குடு தா எ எப்டி டீம் எல்லாரு அடிச்சிருவாங்க ஏனா அஞ்சு கிக் குடுப்பாங்ளா ஃப்ரீ கிக்கு அந்த ஃப்ரீ கிக்ல யா எப்டி கோல் வந்துரு
ம் ம்
ஓகேவா அதனால வந்து இது இந்த ஆ ன்டர்லதா போ ஏ ஓவர் டைம்ல வந்திருக்கணு பட் ஓவர் டைமே வர்ல தேர்ட்டி மினிட் வரைக்கு ரொம்ப அது வந்து எப்டி சொல்றது ரொம்ப வீக்கான டீம் மாரிதா இந்த ஃபர்ஸ் எ கம்பேர் பண்ண டீமோட பட் ஆனா அந்த டைத்துல ரொம்ப டிஃபண்ட் பண்ணாங்க கோலே அடிக்கூடாது அது ஆனா சொ சொல்லியே ஆகணு நல்ல கேம் ஆனா ஆனா என்ன ஓவரா அது புஷ் பண்றது அவன் தள்ளி அந்த பால் வரப்போ நம்ம டேக்கள் பண்ட்டு போயிட்டே இருப்போ ரன் பண்ட்டே இருப்பாங்கல்ல ஒருத்தன் வந்து கால் கடியில அதா கவட்டையில கூடுவாங்கனு சொல்லுவாங்கில்லையா
ஆமா
அப்டியெல்லா அதிகோ அதனால என்ன பண்ணுவாங்க அவன் வந்து கவட்டைல விடறப்போ பாலு டேக்கள் பண்ட்டு போறவன் முன்னாடி விழ்ந்துருவான்
ம் ம்
ஆ அது வந்து அது ஃபவுல் ஆயிடு அது ஏகப்பட்ட ஃபவுலு இந்த எல்லோ காடு அவ வேற அத ரெஃப்ரி மாரி ஒருத்த உள்ள இருப்பாங்கள உள்ள
ஆமா
அவ கார்டு தூக்கிட்டே ஓடி வருவா டக்கு டக்கு டக்குன்னு ஏன்னா அடுத்து பால் தூக்கிட்டு ஓயிடுமா ஒருத்த உழுந்தா கூட பாக்க மாட்டாங்க அவ பாட்டுக்கு பால் எடுத்துட்டு போயிடுவா அதுக்கப்புறமா ரெஃப்ரி வந் து அத கலெக்ட் பண்ணி வெச்சி போனு
ம்
அந்த அதுலயுமே வந்து அந்த பெனால்ட்டில ம் பெனால்ட்டில ஜெயிச்சுட்டாங்க பெனால்டில ஆமா அதுல வந்து என்ன இதா சொன்னேல்லையா பெரிய டீம் வந்து ஆ பெனால்டில ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் டிஃபன்ஸ்ல
ஆ
சோ அதுனால வந்து ஆ அதனால தா அது வந்து வின்னிங்கா வின் ஆகுற மாரி ஃபேவர்ல இருந்த டீம்
ம் ம் அப்பறமா எப்டி எத்தினி எத்தினி அவுங்க எத்தினி எத்தினி கோல் அச்சாங்க அவங்க
அதா ப்ரோ ரெண் ரெண்டு ஒண்ணு ஃபர்ஸ்டே ஒண்ணு அவங்க அடிச்சாங்கள அதுக்கப்புறம கோலே வர்ல அவள்தா அந்த கோலே வர்லன்னா இன்னு ரொம்ப போயிருக்கு சில மேச்சல்லா இப்டிதா போகும்மா இஷ் அதா சொல்லுவாங்கல்ல ஹிஸ்ட்ரிலேயே நடக்காத
த டி போன போன வாட்டி ஃபீஃபா நடந்தது அது ஃபைனல்ல நடந்தது பாருங்க
இன்னா பா அப்ப பாக்கல ப்ரோ நானு அப்ப அதுக்கு வந்து கிரிக்கெட்டு பாக்குறோ அது மாரி இருந்தா பாப்போ அவ்ளோதா க்ரிக்யா ஐ பி எல் போட்டு வீட்ல அப்பா பாப்போ நாலா பாக்கல ப்ரோ இந்த வருஷோ பாக்கவே இல்ல
எல்லா மேச்சு பாப்போ இன்சு நாளைக்கு வேற இது அயர்லாந்து வேற மோசமா வெளான்ச்சு அயர்லாண்டு கூட இந்தியா ரெண்டு மேச்சி விளையாச்சி அயர்லாண்டு ரெண்டு மேச்சுமை ஜெயிச்சிச்சி ப்ரோ இந்தியா கூட
ஆஹா
இ மினிஸ்ட கூட
இந்த ஸ்ட்ராங்கான டீமே பீட் பண்ணிருக்குன் சொல்றாங்க அயர்லாண்டு ஏதோ ஒரு இது
ஆமா அவன் அவனு டீம்ல ஒரு பவுலர் இருக்குறா அவ நம்ப இதுதா ராஜஸ்தான் அவ அயர்லாண்ட்ல அவ அயர்லாண்ட்ல படிக்கிறதுக்கு போனா சும்மா இந்த மாரி நம்ப ஏதாச்சு இந்த மாரி ஏதாச்சு ஸ்போர்ட்ஸ்ல கந் க கலந்துக்கலா ன்ட்டு அதுக்கப்பமா கிரிக்கெட்டு அப்பனா கிரிக்கெட்ல செரியான செரியான இதுவா பவுலரு பைய பவுலிங் செம்மயா போட்டா அவ அவன அவனால தா இப்போ மே இதுவே ஜெயிச்சுது இந்தியா இந்தியா கூட இ இ இந்தியா கூட ஜெயிச்சுது
பராவால்ல நல்லா பிளேயர்ஸ் வந்தா வரட்டு ஆமா யாரு வெளாட்னாலு பரவால்ல நம்ம எந்த டீம்க்குனாலு சப்போர்ட் பண்ணுவோ ஐ பி எல் ல தவற ஐ பி எல்ல விட்டுட்டா எல்லா டீமுக்கு நம்ம விளையாலா ஐ மீன் ஃபேவரா இருக்களா யார் நல்லா விளையாடுறங்களோ அவுங்க பாக்கலா
ஐ பி எல் எந்த டீம் நீங்க
ஃபேவரு சி எஸ் கே தான்
ம் ம் சென்னை தான் ப்ரோ
நா மாற மாறி இருக்கே டீம் கீழ இருந்து
எப்டி சொல்றது எனக்கு அட்டிங் பண்ண புடிக்கோ ஆனா மும்பை டீம்ல இருக்குறது புடிக்கல
உப் அது எதுக்கு அவரு அந்த ம செ ஆ இது மேட்ச கரெக்டா டீமுக் கு நல்லா ஹேண்டில் பண்ற விதத்த விதத்திலையா
ஆ ஆ எனக்கு தெரிஞ்சே அவ இவ மும்பையில இருக்க கூடாது ப்ரோ
திருப்பி மும்பைக்கு வண்ட அத பாருங்கலே போனவ திருப்பி இப்ப எங்கேயே போயிருக்கணோ திருப்பி மும்பைக்கு வண்டா
காசு ப்ரோ காசுத முக்கியோ ஆ செரி ப்ரோ செரி ப்ரோ
ஆ